துழி
ம் நலமா தோழி ஆ கேக்குது தோழி
ஆ வேலைலா ஆய்ச்சிங்ளா சாப்
ஆ சாப்ட்டாச்சு தோழி நலம் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நாங்களா எல்லா சாப்ட்டுட்டோ வேலையெல்லா முடிஞ்சிருச்சு நலம்மா இருக்கோ சொல்லுங்க தோழி இன்னிக்கி என்ன டாபிக் உள்ள போலா ம் சொல்லுங்க
ஆ சரி நம்ப மாதவிடை பத்தி பேசலா இப்போ இருக்கிற காலத்துல எல்லாருக்கு சில பேருக்கு மாதவிடா ஆகிட்டே இருந்ததுன்னா தீட்டு இருந் இருந்துட்டே இருக்கு இல்லன்னா கேக்குதா தோழி
ஆ கேக்குது தோழி
அதா தோழி இப்போ இருக்கிற காலத்துல சில பேருக்கு மாதவிடாய் போயிட்டே இருக்கு இல்லன்னா சில பேருக்கு மாதவிடை ஆகாம குழந்தை இல்லா தன்மையா இருக்கு இப்போ ரொம்ப பாக்க முடியு தோழி இதுல உங்களோட கறிப்பு ஆ உங்களோட கருத்
இருக்கு இருக்கு தோழி அந்த மாதவிடாய் அப்படிங்கிறது நம்ப கர்ப்பப்பை அந்த வ அந்த கர்பப்பை பக்கத்துல ஒரு சின்னதாக ஒரு கட் டி வந்துட்டாலுமே பாத்தீங்ன்னா மாதவிடாய் வந் து வற்றது ஸ்டாப் ஆயிடு அது ஆரம்பத்லிலே வயசு கம்மியா இருக்கு அப்டின்ற நேரத்தில நம்ம வந்து ஆரம்பத் லே போய் டாக்டர்ட்ட ஆலோசனை கேட்டு அதுக் என்ன ட்ரீட்மெண்ட்டோ அத நம்ப எடுத்துக்கோணு ஆ அதுக்கப்பறோ அதே கர்பப்பை பக்கத்துலே பாத்தீங்கன்னா நீர் குமிழ் கட்டின் ஒன்னு வந்துருக்குது அது வந்துட்டாலுமே உங்களுக் இரத்தப்போக்கு ஜாஸ்தியா போய்கிட்டே இருக்கு அது வந்து அது வந்து அறுவை சிகிச்சை மூலியமா தா எடுக்க முடியு எடுத்துட்டா அது உங்களுக் ஸ்டாப்பாயிருன்ருவாங்க ஆனாலு அது கரெக்டா அந்தந்த டைம்க்கு அந்தந்த மாசத்துல வந்துருச்சுனா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அது வரல அப்டினும் போது நம்ம போய் டாக்டர்ட ஆலோசனை கேக்குறது ரொம்ப நல்லது
ஆமா தோழி இப்ப இருக்க காலத்துல எல்லாருக்குமே அந்த நீர்கட்டி இ பி சி ஒ டி இதெல்லா ரொம்ப சுலபமா பாக்க முடியுது தோழி யா இப்ப இருக்கதுல பதினஞ்சு வயசு பசங்களுக் மேல இருக்கற பசங்கள நம்ம ஆ மருத்துவர்கிட்ட கூப்ட்டு போறது ரொம்ப அவசியமா இருக்கு தோழி கல்யாணத்துக் முன்பே இதெல்லா நம்மளுக் கரெக்டா இருக்குதா ன்னு சொல்லி பாக்குறது ரொம்ப தேவையா இருக்கு தோழி இப்போ
கண்டிப்பா தோழி கண்டிப்பாக இதுக்கு தா நம்மளோட அம்மாக்கள் அந்த பாட்டி அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த வயசுல என்னென்ன பண்ணனு இந்த ஓவர் ஹீட்டு அதாவது ரொம்ப சூடான பொருள் அந்த உடம்புக்கு சூ டான பொருள் எல்லா நம்ப சாப்டக்கூடாது எடுத் துக்க கூடாது அப்டின் அப்பைல இருந்தே நம்பள வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வருவாங்க நம்பள
ஆமா தோழி இப்போ அதெல்லா நம்ப பாக்க முடில தோழி இப் போ எல்லாமே வந்து வெளி சாப்பாடு வீட்டு சாப்பாடு கிடையாது ஒரு என்ன சொல்றது சாப்பாடுல ஒரு கரெட் டயட் கடையாது
கடையாது அதனால இது என்னாது வயத்துல போயிட்டு நமக் தங்கிறதுனால ஆனா ஆ வந்து நீர் குமிழ் அப்டின்றது இல்ல நீங்க நார்மலா மாதவிடாய் வரல அப்டின்ட்டாலே டாக் ட்ர போய் பாத்ரணு நம்ப அதாவது ஒரு நாப்பது வயசுக்கு மேல ஒரு சிலர் சொல்றாங்க நாப்பத்தஞ்சு வயசா ச்சுன்னா அது வந்து நின்று அது வராது அப்டின்னு சொல்ட்டு ஆனா திருப்பி ஆறு மாசத்துல திருப்பி வர ஆரம்பிக்கு
ஆமா தோழி இப்போ இருக்கற காலத்துல வந்து ம் நாப்பது வயசு கிட்ட இருக்க அஹ் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த ரத்தப்போக்கு அதிகமா பாக்க முடிது தோழி
ம்
திடீர்னு ரத்த போக்கு பாத்தா அஹ் கர்ப்ப பையில கட்டின் தோழி தெரிய வருது தோழி அதுல முழக்கவாதம் வருது தோழி ஆ அதுல்லா பாக்க முடியுது அதெல்லா நம்ம அப்படியே விடாம மருத்துவக்கிட்ட அணுகி அதுலல்லாம் மருத்துவரை அணகி போய் அது ட்ரீட்மெண்ட் எடுக்குறது ரொம்ப அவசியமா இருக்கு தோழி அலட்சியமா விட்டா அது உயிருக்கே ரொம்ப ஆபத்தாக இருக்கு
ஆமா தோழி அ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டரே பாத்தீங்கன்னா அ வயித்துல வந்து வலி வருது வருது அப்டினு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்பறோ ஆ மாதவிடாய் ஆகவே இல்ல அவுங்க சரி வயசாயிருச்சே அதனால தா நின்று ச்சு அப்டின்னு சொல்ட்டு கொஞ்ச அசால்டா விட்டுட்டாங்க ஒரு ஆறு மாச கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியு அவுங்க அ மாதவிடாய் வந்துருச்சு ஆ இப்ப வந்துருச்சு வலி அவுங்களுக்கு ஒவரா தாங்க முடியல வீட்டுக்குள்ளேயே பெரண்டு பெரண்டு உருண்டு படுத்து கடைசியில பாத்தீங்கன்னா டாக்டர்ட்ட போய் ஆலோசனை கேட்ருக்காங்க நீங்க எப்டி இவ்ளோ நாள் நீங்க வந்து இப்டி வரலன்னு சொல்ட்டு நீங்க அசால்ட்டா இருக்கலா அந்த கர்ப்ப பை வந்து கொஞ்ச தா இருக்குமா பலூன் சைஸ்ல இருக்குமா ஆனா அது பக்கத்துல மூணு கிலோ கு வளந்துருக்குதா கட்டி
ஆ இப்டி எப்டி நீங்க வளக்க விட்டு நீங்க எப்டி அது வயசாயிருச்சு அதனால அது நின்றுச் ச்சு அப்டின் சொல்ட்டு நாங்க அசால்டா விடோ அந்த மாதவிடாய் வராம உள்ளுக்குள்ளேயே கட்டி கட்டியா அப்டியே தங்கி அதுவே ஒரு மூணு கிலோ வெய்ட்ட அவுங்க வயித்ல த தாங்கிட்டு நடந்துட்ருக்காங்க ஒரு கொழந்தய சொ சொமக்குற மாரி சொமந்துட்ருக்காங்க ஒரே ஒரு நாள் தா ஆப்சன்ட் குடுத்துருக்காங்க நீங்க இன்னைக்கு இந்த கட்டிய எடுக்கலன்னா நாளைக்கு நீங்க எறந்துருவீங்க அதனால உங்க பேச்ச நாங்க கேட்க மாட்டோ நா எடுத்தே ஆவோ சொல்லி டாக்ட்ரு ஆலோசன ஒடனே எடுத் த்துட்டாங்க அவுங்களே இவுங்கள்ட்ட கேட்க கூட இல்ல ஏன்னா அடுத்த நா உயிர் போயிடு அவுங்கள நம்பி ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்க அப்ப சொன்னாங்க இந்த மாரி பிரச்சனைகள் வந்துச்சுனாலே தயவுசெய்து ஆல டாக்டர்ட்ட போயிடுங்க ஆ மருத்துவர் என்ன ஆலோசன குடுக்குறாங்களோ அது படி தயவுசெய்து செய்யுங்க அப்டின்னு சொல்லி அவுங்க எங்களுக்கு சொன்னாங்க நாங்க போய் பாக்கறப்ப
இத பத்தி எல்லாருக்கு விரிப் விழுப்புரிவன விழிப்புரிவல் இருக்கணு தோழி கண்டிப்பா
ம் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பாத்தீங்கன்னா ஒரு நாப்பது வயசுக்கு மேல நாப் பத்தஞ்சு வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வந்து ஆ இலவசமா உங்களுக்கு வந்து நாங்க வந்து ம் வந்து சொல்லிருக்காங்க அது மாரி ஒரு சில அ சட்டத்திட்டங்கள் நமக்கு லைட்டா வழி இருந்துட்டாலோ இது சும்மா சாதாரண வழி தா அப்டின்னு சொல்ட்டு நம்ம அசால்ட்ட விட்றாம இது போய் நம்ம போய் டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணணு அதுக்கு தகுந்த ஒரு முறைய எடுத்துக்கிட்டாதா கண்டிப்பா நம்ம ஒடம்பு நமக்கு நல்லா இருக்கு நாளைக்கு இன்னொருத்தவங்கள நம்ப தேட வேண்டியது கெடையாது நாளைக்கு நம்பள நம்பி புள்ளைங்க இருக்காங்கம்போது அவுங்களோட இதுக் அதுக்காவது நம்ம நம்ம ஒடம்ப பாத்துக்கணு கண்டிப்பா
ம் கண்டிப்பாக தோழி நீங்க சொன்னது ரொம்ப சரியானது தோழி இது எல்லாருக்கு தெரிஞ்சிருக்கனு னு சொல்லி நா ஆசப்படுறே தோழி இப்ப இருக்குற இதுல எல்லாரு தெரிஞ்சுக்கணு அ எதையு அ அனாவசியமா அப்டியே விட்டுறாம எல்லாத்தையு கவனிக் ஒன்னு தெரிஞ்சுக்கணு எல்லாருமே எது இருந் இருந்தாலு ஒரு நாள் ரெண்டு நாள்க்கு மேல அது வந்து அப்டியே விட்டுதா நம்பளுக்கு தா கெடுதல்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணு தோழி எல்லாருமே
கண்டிப்பா தோழி அதே நேரத்தில் நாப்பத்தஞ்சு வயசோ ஐம்பது வயசோ ஆயிருச்சு எனக்கு மாதவிடாய் நின்று னாலு அத போய் நம்ம போய் டாக்டர்ட்ட போய் கேக்கணு எனக்கு இந்த வயசு ஆயிடுச்சு எனக்கு நின்று ச்சு இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சா இல்ல வேற எது கோலாரா அப்டின்னு சொல்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்றோ தா நம்ம விடனுமே தவிர நம்மளோட ஒரு அசால்டு தனத் துல அவ்ளதா நின்றுச்சு எனக்கு வயசாயிறுச்சு ஆ அது செய்யவே கூடாது இந்தப்ப நாள் அது மாதிரியான ஒரு கட் கட்டிகள் வந்தா அது இன்னு சிக்கல் ம்
அது நின்னுச்சா இல்ல அது ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் இருக்கானு சொல்லி தெரிஞ்சுக்கணு அப்டியே விட்டுடாம நம்ம பாத்துக்குறது டாக் டர் கிட்ட போய் அணுகுறதுன்னு ரொம்ப அவசியமானது தோழி இப்போ சின்ன பசங்களுக்கு அ அப்டியே இப்போ பெரி இப்போதா பெரிய மனுஷி ஆன ப பசங்களுக்கு ஒரு வருஷோ அப்டியே வராம இருக்குறது வந்து நார்மல்னு நெனச்சுக்கிறாங்க தோழி அதுக்கூட நார்மல் இல்ல அதுதா நம்ப ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்றதுக்கு அ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு மு மு ஆமா தோழி அதுவு மொதல்ல நம்ம அனுகி டாக்டர் கிட்ட போய் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி அது எதுக்காக எது காரணத்தால வர்றர சொல்லி தெரிஞ்சுக்கனு தோழி
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி மாசோ மாசோ இந்த மாரி மாதவிடாய் வர டைம்ல ஒரு சிலருக்ல்லா பாத்தீங்கன்னா வயிறு வலிக்கு கால் கைல்லா வலிக்கு அது வந்து நார் கும்பலா ஒரு சிலர் சொல்றாங்க நார்மலா இருக்கு அது ரெண்டு நாள் வலி இருக்கு அதுக்காக டேப்லெட் எடுத்துக்கவே கூடாது அதுக்கு தகுந்த மாரி குளிர்ச்சியான ஆகாரம் நம்ம சாப்டணு ஏனா நம்மளோட ஹீட்டு நம்மளோட உடம்போட சூட்டுனால தா இந்த மாரியு வருதா வெளிய வரு தா அத வெளி வர்றதுக்காக நம்ம வந்து மாத்திரைய போட்டு அது ஸ்டாப் பண்ண கூடாது
ஆமா தோழி அது தெரிஞ்சுக்காம எல்லாரு ஃபஸ்ட்டு ஆ ஃபஸ் ஃபர்ஸ்ட் நாள்ளயே வந்து டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டு அத ஆமா அத கண்ட்ரோல் பண்ணி அத உள்ள இருக்கற வலிய நம்ம வெளிலயே விடா விடாம ஓடம்புல இருக்க அ அசுத்தத்துலயு அப்டியே விட்டுறோ உள்ளயே அது தா வெளிலயே வராம ஆ நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு டேப்லெட் போட்டா அது எல்லாத்தையு நம்மளுக்கு உள்ளந்து கோலார் தா பண்ணுது வெளிலேந்து நம்மளளுக்கு வயிறு வலி கம்மியானா கூட உள்ளந்து நம்மளுக்கு அது வந்து ப்ராப்ளம் தா கிரியேட் பண்ணுது அது தெருஞ்சுக்காம எல்லாரு
டேப்லெட்ட போட்டு அத ஸ்டாப் பண்ணி வச்சுறாங்க அது தப்பு அது மாரி நம்ம செய்யவே கூடாது என்னை க்குமே அது ஒடம்போட ஹீட்ல அந்த அழுக்கு அந் த அசட வந்து வெளிய தள்ளும் போது நம்ம அத விட்றணு
ஆமா தோழி அப்டியே விட்றணு அத ஸ்டாப் பண்றதுக்கு ஒன்னு பண்ண தேவயில்ல நம்ம ஒடம்ப குளிர்ச்சி பண்ணாலே நம்மளுக்கு இருக்குற ஆ வலில்லா கொஞ்சோ கொறேஞ்சிரு அ நம்ம ஒலம் ஒடம்போல இருக் அசுத்தன் வெளிய ஏறதால தா நம்பளுக் ஒடம்பல்லா வலிக்குது கொஞ்ச அத வந்து நம்ம எப்டி இயற்கை முறையா அத இது பண்ணுன் சொல்லி நம்ம பாத்துக்கணு அது இல்லாம நம்ம ம்ம என்ன சொல்து கெமிக்கல் டேப்லெட்ஸு இந்த மாதிரி போட்டு நம்ம ஒடத் ஒடம்ம இன்னும் கெடுத்துக்கிடாம பாத்துக்ணு ஹலோ கேக்குதா தோழி ஹலோ ஹலோ தோழி கேக்குதா தோழி